வணக்கம் வணக்கம் தோழா ஆ தோழா எப்டி இருக்கீங்க
எல்லா நல்லா இருக்கோ அங்க நல்லா இருக்கோ
அப்டிங்ளா நானு நல்லா இருக்கே வீட் ஆ நல்லா இருக் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்கோமா நல்லா இருக்கோ
அப்டிங்களா சரி இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல
அஸ் யூஷுவல் இப்ப வெனஸ்டே தேஸ்டேல்லா நாங்க வந்து நான்வெஜ் எடுத்துருவோ
ம்
ஆமா அது வீக்லி த்ரீ டேஸ் வந்து நான்வெஜ் இ இருக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே சண்டே ஆ மத்த நேரங்கள்ல வந்து வெஜ்ஜுதா வாரத்துல ரெண் நாள் ஆமாமா இப்ப ந நைட்டு சாப் இப்ப இரவு சாப்பாடு இனிமேதா ஒம்ப எட்ர மணி ஒம்போது மணி ஆகு
நாங்களு அப்டி தா இப்போ தா சாப்பாடு வடிச்சிட்டு இப்போ ஸ் மத்தியான சாப்பாடு முடிச்சாச்சு மட்டன் ஃப்ரை பண்ணி தக்காளி சொட்னு தக்காளி சட்னி செஞ்சு சாப்டாச்சி இப்போ வந்து இன்னு கொஞ்சோ மட் டன் இருந்தது அதுல முருங்ககா போட்டு இந்த சேருவா மாரி குருமா
ஓ மட்டன்ல முருங்ககா சேக்கிறீங்களா
ஆ னா டேஸ்ட்டா இருக்கு போட்டு அந்த தேங்கா ஆமா தேங்கா தேங்கா அரச்சி தேங்கா தக்காளிலா அரச்சி போறது அது போட்டு அதுலேயே கொஞ்ச திக்னஸ்ஸா வரு போல அந்த தண்ணில்லா போய் அந்த திக்னஸ் வரு பதத்தில தம்மு குடுத்து எறக் கிறோ அதயே சுட சுட சாப்பாடுல போட்டு சாப்ட்டா அந்த குருமா மாரியே இருக்கு சைடிஷுயு அந்த மட் டனு இருக்கு அதனால ஓகே அதே பண்ணிலா அப்டின்ட்டு பண்ணி வச்சுட்டு இப்போ தா ஆன்லைன் கே வந்தே நானு
ஆ நா பிஸ்னஸ் பண்றேங்க நா அ ஆமா பிசினஸ் பண்ணிகிட்டு இருக்கே அ ஓன் பிசினஸ் தா பண்றே ஆ இப் இப்ப இந்த இப்ப இது என்னுடைய சன் வந்து இந்த மாரி எல்லா நெறைய இருக்கு நீங்க உங்களுக்கு டைம் பாசிங் இது வந் யூஸ் பண்ணிக்கிருங்கன்னு சொல்லி சொன்னாரு சரி ஒரு இந்த ஈவினிங் ஹவர்ஸ்ல இந்த மாரி கெஞ்சோ ட்ரை பண்ணி பாப்போ சொல்லி இப்பதா ஒரு ரெண்டு மூணு கால் அட்டன் பண்ணி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கே ஆ நீங்க இதுல வந்து ரொம்ப நாளா இருக்கீங்களா
ரொம்ப நாளா இல்ல நடுல ஒரு ஒன் வீக் க்கா ஒன் வீக்கா நாலு நாளா நா வரவே இல்ல சுத்தமா ஆன்லைனுக்கே வரல வீட்ல கொஞ்சோ வேலயாருந்தது து நானு வந்து இந்த ட்ரோன்லா எடுத்து குடுப்பே நானு லேடிஸ வச்சு அந்து இப்ப இந்த இந்த மாசம் வேணு அப்பிடின் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனா அந்த ஒர்க் ஒர்க் இருந்தனால என்னால சுத்தமா வரவே முடியல ஒரு நாலு நாளா வரவே இல்ல அத வீ ஒ செரி இன்னக்கிதா ஆன்லைனே அவ வந்தே நானு வந்தது ஒங்க கால் வந்துச்சு செரி அட்டன் பண்ணே செரி எ எத பத்தி பேசலான் சொல்லுங்க நீங்க இப்போ ஓ
இவ்வே
ஒரு டாபிக் எதாவது டாபிக் எத பத்தி பேச
ம் என்னா ஒ ஜென்ரலா பேசுறதுன்னா என்னா மன்னாவ் வெளில அடிக்கடி போகுபோது வருபோது கொஞ்சோ அ நெறைய இந்த ஏர் பொலியுஷனா இருக்கு நாங்க வந்து நா மதுரைல இருக்கே கொஞ்சோ ஏர் பொலுயுஷன் ரொம்ப நெறைய வண்டிகள் பெருகிருச்சு
ஆமாமா அது எல்லா எடத்துலருக்கு அது சென்னைல இன்னு அதிகோ சென்னைல சொல்லவே முடியாது
இப்ப நி நீங்க சென்னையா
நா சென்னை தா சென்னைல சொல்லவே முடியாது வெளில போனா மாஸ் சு போட்டு போறதா சேஃப்ன்னு எனக்கு தோணுது எங்க போட முடியுது அது சொல்றதோட செரி நடைமுறைக்கு எங்கும் வருது அது அத அவரே
து மாஸ்க்கு வந்து நடைமுறைல வராது அது ஏனா அது வந்து மாஸ்க் தேடி நம் ம வெளிய கெளம்புற நேரோ டக்குனு அது நியாவத்துக்
ஆமா வராது ஆனா ஒரு சமயத்துல அது இல்லாம வெளில போணோமா நாம அப்ப மட்டு ஞாபக வந்துச்சு அ இப்ப ஞாபகத்து வர மாட்டேங்குது
அது வந்து அந் கண்டிஷன்லதான செய்றோ அது ப போட்டு போடுங்குற கட்டாயத்துல ரெண்டாவ வெளியவே போக்கூடாது அந்நேரம் கொரோனா பீரியட்லந்து வெளியவே போக்கூடாது ஃபஸ்ட்டு அப்பிடியே போனாலுேமே மாஸ்க் கோடதா போணுங்கறமாரி இப்ப நா வந் து என்ன நெனக்கிறன்னா அந்த அ நா என்ன எப்டினா இ இப்ப ஒரு சில பேரு வந்து ஃபாரின்க்லா போறாங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க அவுங்க ரோடு அவ்வளோ சுத்தமாருக்கு காத்து அவ்ளோ சுத்தமாருக்கு அப்டி சொல்லுவாங்க இப்ப நம்ம நாட்லயு நம்ம ஊர்லயு அந்த மாரிலா கொண்டுவரணும்னா நா ஒரு ப ப்ளான் நா மனசுல வந்து நா ரொம்ப நாளா நெனச்சிக்கிட்டேருக்கறதுதா அது அ எந்த நாட் டிலயு இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்ம நாட்ல இருக்கு என்னன்னா காலைல எல்லா லேடிஸும் ஒரு யா ஆறுர மணியோ ஏழு மணியோ எந்துச்சு வாசல் தொழுச்சு கோலம் போறதுங்கறது ஒரு நல்ல ஒரு அது வந்து ஒரு வழக்கத் துல இருக்கு சென்னைல அபார்ட்மெண்ட்ல எல்லா அது மறஞ்சிருச்சினு வச்சுக்கிருங்களே
சுத்தமா இல்லிங்க சென்னைல தெ ருவுல அந்த தூய்மைப் பணியாளரு வந்து அத சுத்தம் பண்ணாச்சே பண்ணாத வரைக்கு அது அந்த தூய்மையே இல்ல அது ரொம்ப அப்பிடியே அங்கங்க பொட்லத்த போட்டு சென்னைல கேக்கவா வேணு தெருவுக்கு தெருவு ஏரியாக்கேரியா அந்த மாரிதாருக் அவுங்க வந்து பெருக்கற வரைக்கும் அந்த ரோடே அந்த மாரிதா கெடக்கு மேக்ஸ் நா இத பேசலாந்தா நெனச்ச தூய்மை பணியாளர் பத்தி பேசணுனுதா நெனச்ச பாவோ அவுங்கள வந்து இப்போ இன்ன பண்றாங்க அவுங்களல்லா ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்பல்லா மா மா அவுங்க பண்றது தொழில் அவ்ளோ கீழத்தனமாருக்கு அப்டின்ட்டு அவுங்கள ஒரு மதிக்கிறதேல்ல இந்த மாடிலரு க்குறவுங்கலா அப்பார்ட்மெண்ட்ல இருக்றவுங்க என்ன பண்ணது அந்த குப்பைய வந்து அந்த க கேரி பேக்ல கட்டி மேலே இருந்து தூக்கி போடுறது ஆ அது ரொம்ப ரொம்ப ஆமா கண்டிப்பா அது எடுக்குறாங்க அதுல பாருங்க இப்ப உண்மைய வெளிப்படையாவே வேணா பேசுற அதுல பாருங்க அந்த பாப்பா உடைய மோஷன் போனது யூரின் இது பெண்களுடைய மாதம் சம்பமந்தப்பட்டது எல்லாமே இருக்கு அது என்னா அப்றோ அப்டியே தெறிக்குது அது இது மேல இருந்து போடுறச்சே என்ன ஆகுது கீழ தெறிச்சு அதா அவங்க அந்த கையில எடுக்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு, போறோம் ஆமா அவங்க கண்டிப்பா கண்டிப்பா போகணு கண்டிப்பா கண்டிப்பா அது அவங்க அந்த எடத்த சுத் தம் பண்ணலைன்னா அந்த எடம் எவ்ளோ அப்படி சொல்லுங்க அதே மாரி பாருங் க அவங்க எடுக்குறாங்க அந்த குப்பை அந்த கையில எடுக்கும்போது இந்த கண்ணாடி துகள்கள்லா அவங்க கையில எல்லா கிழச்சு இப்போ சமீபத்தில் நானே அத பாத்தே நானு பாத்ததுனால சொல்றே கையில அப்டியே க தள்ளுறாங்க அந்த கண்ணாடி துகள்க அப்டியே சரிம்மா உங்க வீட்ல ஒடஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ணனு அது ஒரு கேரி பேக்லயோ ஒரு கவர்லயோ போட் டு அத ஒரு அட்ட அ கட்டி வைக்கனு அவங்க அது எடுக்கும் போது பாவம் அவங்க கையில பட்டு எவ்வளோ ரத்தம் எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த மாரி ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க அவங்க பண்றா வேல அப்டி இருக் கே நாம அவங்களுக்கு மரியாதை கொறைவா நடத்துறது ஏ இங்கவா இத எடுத்துட்டு போ எனக்கு அதெல்லா ஒரு மாரி இருக்கு இன்னி வரைக்கு கூட அந்த மாரி அந்த குப்பை எடு க்கிற நம்ம தெருவுக்கு வர ஆளுங்க தம்பி அவர் என்னோட பெரியவரோ அவர் சின்னவரோ அண்ண அ அதெல்லா தெரியாது தம்பி அவ்வளோதா மேல நானு தேர்டு ஃப்ளோர்லதா இருக்கே அங்கருந்து நா கூப்பிடுவே தம்பி இங்க பாருங்க நா கவரு விடுற பாருங்க அப்படின்ட்டு அவரே அங்கந்து வந்து சொல்லாரு நான் வருவேன்னா அந்த தம்பி பாப்பாங்க அவரு பாப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆ இப்போ இருக்கிறப்ப அந்த பண் பெண்களுக்க சரியாக இருந்துச்சு சின்ன அது வயச ஆங்கி வயசு ஆனவங்க சரி அந்த நம்ம வயசுல இருக்கறவங்க சரி அத புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க அவங்க செய்யறாங்களே அந்த தொழிலுக்கு ஒரு மரியாத குடுக்கணுன்ற எண்ணமே இல்ல எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அவங்க உள இல்லன்னு எப்படி நம்ம சரக்க முடியு சொல்லுங்க
அதாதா நா நா என்ன நா என்ன சொல்ல வந்தேன்னா பொதுவா அந்த மாரி வாசல் கூட்டி வாசல் தெளிச்சு வந்து கூட்றாங்கல்ல அந்த மாரி உள்ள ஒரு ஆ வழக்கோ இருந்துன்னா அது ரொம்ப நல்ல பழக்கமா இருந்துருக்கு முன்னாடி அதாவது ஒவ்வொரு வீட்டு வாசலையும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இப்ப மதுரையில செய்யறாங்க இப்ப சென்னையில அபார்ட்மெண்ட் உள்ள ஏரியா அது ஒரு சில ஏரியா அதல்லாம் வழக்கெல்லா ஒழஞ்சிருச்சு வச்சு இருங்களேன் இப்ப இங்க வந்து என்ன செய்றாங்கன்னா இப்ப இப்ப எங்க வீட்டுல வந்து எங்க மிசஸ் வந்து காலில எந்துருச்சு வாசல் தொளி இருங்கன்னா கூட்டுறாங்கன்னா அந்த மண்ணெல்லா அ அப்டியே தள்ளி அடுத்த வீட்டு வாசல் வரைக்கு போயிடு
கண்டிப்பா
அப்றோ அவங்க ஒரு அஞ்சு நிம்ஷோ கழிச்சு வந்து வாசல் தெளிப்பாங்க அவங்க அவங்க வீட்டு வாசலுக்கு நேரா வந்து கிளீன் பண்ணிட்டு கொஞ்சோ லேச இந்த பக்கோ தள்ளிருவாங்க அப்ப பொதுவா வந்து வாசல்ல இருந்து ஒரு மூணடியோ நாலு அடியோ வந்து கிளீனா கிளீன் பண்ணீறாங்கன்னு வெச்சுக்கங்களே
ம்
வச்சுட்டு அது வந்து தெருவு நடுவுலயே இருக்கு ரெண்டு தடவை ஆட்கள் நட நடந்து போனாலோ ரெண்டு வண்டி அதுக்கு மேல ஏறி போனாலோ மறுபடியும் அந்த மண்ணு வந்து பரகிருது
கண்டிப்பா கண்டிப்
இது என்னாகுதுனா ஆண்டாண்டு காலோ காலையில எந்திச்சு இது செய்யறாங்க செஞ்சுட்டு மறுபடியு அந்த குப்பையு மண்ணா அது வந்து அள்ள அள்ளாம மறுபடியு மறுபடியு ஒரு ரீசைக்கிள் ஆமா ரீசைக்கிள் மாரி ஆயி
இதே மாரி கிராமத்துலல்லா பெருக்குவாங்க உங்களுக்கு தெரியுமா சார் தெரியமாத்தோடா கிராமத்துல பெருக்கும்போது அந்த மண்ணுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிருவாங்க மொதல்ல தண்ணி தெளிப்பாங்க அவங்க பெருக்க மாட்டாங்க மொதல்ல தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தா பெருக்குவாங்க என்னா அந்த மண்ணோட தூ அ தூசு சி அந்த இதெல்லா நமக்கு போகக்கூடாது அப்படி தண்ணி தெளிப்பாங்க ஆமா
நீங்கோட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னு அந்த பழைய காலத்தில்லலா கிராமத் ல வந்து வாசல் தொழிக்கும்போது அந்த இது மாட்டு சாணோ இருக்கு பாருங்க அத கலந்து தொளிப்பாங்க அத அத கலந்து தொளிக்கும்போது அத ரொம்ப அப்டியே செட் ஆயிடோ பறக்காது தூசி பறக்காது மண் தூசி பறக்காது ரெண்டாவது அது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி மாதிரி
அது பாக்கும்போது எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமாங்க அந்த பச்ச தண்ணிய தெளிச்சிட்டு அதுக்கு அப் மேலே கோலோம் போடறது பாக்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த லகஷ்மிகரமா தோணு
அது கூட என்ன ஆகுதுன்னா அது நமக்கு கொஞ்சோ அது அந்த ஸ்மெல்ல எல்லா பழகிருக்கணு அது அது வந்து கிராமத்
நா கிராமோந்தா சார் கிராமோந்தா தோழ நானு நா கிராமந்தா செங்கல்பட்டு தாண்டி கிராமத்துலதா இருந்தது நானு கல்யான ஆனதுக்கப்றோ செ சென்னைக்கு வந்தே நானு எனக்கு வந்த தப்ப இங்க இருக்கிற தண்ணி ஐயோ இந்த மழ பேஞ்சா கஷ்டப்படுவே பாருங்க வெளில காலே வைக்க மாட்டே நானு இப்ப கூட எங்க ஏரியாலல்லா மழ பேஞ்சா முட்டியளவுக்கு தண்ணி நீந்திக்கிட்டே போகணு நீந்திக்கிட்டே வரோ அதுல நல்ல தண்ணியா கலப்போ கெட்ட தண்ணியா கலக்கோ ஐயோ ரொம்ப கஷ்டோ தண்ணி கூட புடிக்க மாட்டே நா சென்னைல இன்னு இப்போ இந்த இதுலதா லாஸ்ட் டைம் போனது தடவ மழ பெயஞ்சது இல்லையா அப்போதா அந்த மழல தண் ணி இல்ல வருது தண்ணி நிக்குது ஒடனே கெளம்பிடுது ஒடனேக் ஒடனே போய்டுது தண்ணி நிக்க மாட்டேங்குது இல்லாட்டிலா ஐயயோ ஆ இப்ப வடஞ்சிருது
தண்ணி நின்னாலுமே ஒ அது ஒ ஒரு கா மண் நேரோ அர மண் நேரோ த்ல அது எல்லா பக்கமுமே உள்ள போர்ஸ் கொஞ்சோ கொறைஞ்சு கொஞ்ச கொஞ்சமா வடிஞ்சுட்டா பரவால்ல அப்டியே தேங்கி நீன்னாதா ரொம்ப சிரமமா இருக்கு
செரமோ நாலா வந்த புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டே இப்போ பழகிடுச்சு அவ்ளதானே அந்த தண்ணி தானே நா எறங்கிப்போல அப்டின்டே சரி தோழா நமக்கு நேரோ இந்த காலோட நேரோ முடியுதுன்னு நெனைக்குறே நீங்க கால் பண்றீங்ளா நா பண்ணட்டுமா
ஆ எப்டின்னா அதா செய்வோ நீங்க நீங்க கால் பண்ணுங்ளே இப்ப இது பத்து நிமிஷோ ஆயிடுச்சா நமக்கு ஆ ஆயடுச்சு ஆயிடுச்சுங்களா ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ்